ஒ
என்ன பண்றீங்க சாப்டாச்சா
இன்னு இல்லக்கா இனிமேல் தா
என்ன சாப்பாடு
சாப்பாடு ஐயோ அது பேர் வேற மறந்து போச்சு என்ன கொழம்பு
புரியல
பீக்கங்கா போண்டா தாகிர கட்டி பிடுச்சிட்டுருக்காங்க
ம் செரி
அவங்களுக்குத்தா டியூட்டி மாத்திட்டாங்களே
அதா அக்கௌண்டன் அக்கௌண்ட்ஸ் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க
ஆ அது இல்லாம டைமிங் மாத்திட்டாங்க
டைமிங் என்ன
இப்போ தா வந்தாங்க எட்டே கால்
காலையில எட்டர டூ
எட்ற்ற ஆ
எத்தன ஏழ்ர மணிக்கு விடுவாங்களாட்ருக்குது
ஏழ்ரைக்கு உட்டாங்கனா எட்டேகாலுக்கு இந்த மாரி வராங்க
சேரி சேரி பாவோ கொஞ்சோ கூட ஹெல்ப்லா பண்ணிக்குடுங்க
நாந்தா எல்லா வேலையு செய்வ
நீ அப்பறோ நீதா செஞ்சாகணூ
ச பொறுப்பு வந்துருச்சி
பொறுப்பு பொறுப்பு வரணுமுல
ஆம்மா
நாளக்கீ எக்ஸாமா
அய்யோ ஆமா
படிச்சியா
ஆஹா ஒரு யூனிட் தா
ஏ இன்னைக்கி நா அடுத்த ப்ராஜெக்டோட மீட்டிங் அட்டென் பண்ணே
ம் என்ன சொன்னாங்க
நாளைக்கீ அவ்ரு வெண்டாரோட மீட்டிங் முடிஞ்சொனேயு அது எப்ப ஸ்டார்ட் ஆகுதுனு சொல்லி நாளைக்கி மீட்டிங் போட்டு சொல்றாரா
ஆ
பார்ட் டைம் ஃபுல் டைம்னூ ரெண்டு ஒர்க் இருக்குது பார்ட் டைமாருந்தா ஃபோர் ஹார்ஸ் ஒர்க் பண்ணணு ஃபுல் டைமாருந்தா எயிட் அவர்ஸ் ஒர்க் பண்ணணு ஃபுல் டைம் ஒர்க் பண்றவங்களுக்குதா அந்த ட்ரான்ஸ்கிரிப்ஷன் அது கொடுப்பாங்களாமா டாஸ்க்கூ பார்ட் டைம் ஒர்க் பண்றவங்க வேலிடேஷன் மட்டுந்தா பண்ண முடியுமா
ம் பண்ணுவே பண்ணுவே தேங்காமுடி இல்லையா
தேங்கா முடி உங்க அண்ணெ எடுத்துட்டே வர மாட்டெக்குறா நா நேத்து சொல்லுடீனு சொன்னெ சொல்லவே இல்லையா
அவெ திட்னானா என்ன பண்றது அதா சொல்லவேயில்ல
எதுக்கு திட்றா அண்ணா ரெண்டு மூடி குடுத்துவுடுனா அப்டின்னு சொல்லி சொன்னா குடுத்துவிட போறா
செரி பஸ்டாண்டூ வந்தனா
ஆ
கொண்டா சொல்லுங்க நாளைக்கீ
சேரி த எடுத்துட்டு வரக்கு அவெ மொடப்பட்றா ரமேஷப்பா வந்தா எல்லா எடுத்து வெப்பாரு
ம்
இவன் ரொம்ப மொடெய் மொட தேங்கா முடி நானே வீட்டுக் கேக்குறே மாவு வாங்கிட்டு முட்ட வாங்கிட்டு வந்தா காஸ் ஊத்திக்கலான் சொன்னே சாம்பார் நா கொண்டு வந்தென்ல அதுலே சாம்பார்லயே விட்டுட்டே சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சுட்டோ அப்றோ பேங்க்குக் போய்ட்டு வந்தனா அது இப்ப க்ளியர் பண்ணிட்டு வந்தே
ஆம்மா நீங்க எப்ப என்ன நாமக்கல் கூட்டிட்டு போவீங்க ஆதார் கார்ட மாத்த
ஏய் எப்போ எலெக்ஷன் அந்த இத முடிஞ்சு
அதுக்கப்றந்தா போ முடியு
சே ஆ எலக்க்ஷன் முடிச்சா
எலெக்ஷன்னா இப்பதா பதவியேத்துர்க்றாங்க
காது ஒருனு அது ஒரு பக்கோ நடக்கு
சொல்றத கேள் பாப்பா மே பதினஞ்சாந்தேதிக்கு மேலதா எல்லாமே ஆதார் அப்டேட்லருந்து ரேஷன் கார்டு அப்டேட்ல இருந்து எல்லா பண்ண சொல்லி இருக்காங்க
ஆ
ஆனாலும் மே பதினஞ்சாந் தேதிக்கு மேல தான் போ முடியூ
சேரி ஏன்னா நான் போயி ஜி பே ஓபன் பண்லான்ட்டு இருக்கேன் எப்டி இருந்தாலூ ஜூன் வரைக்கு லீவு குடுப்பாங்களா
ஆமா
அதுக்குள்ளயே எனக்கு பதினெட்டு வயசு வந்துருச்சுன்னா ஒரு வாரம்க்கப்பறோ வந்து ஓபன் பண்ண சொன்னாங்க
ம்
இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஆதார் கார்டு இதுக்கு ஏடிஎம் கார்டுக்கு எழுதி குடுத்துட்டோம்னா அவ்ங்க இங்க கொரியர் பண்ணிர் ஆ
அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு நான் சொல்றேன் இப்ப பேங்க் இங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு இருந்தீன்னா
சேரி
ஆ ஏ டி எம் வரவே வேண்டியதில்ல பாஸ்புக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துருவே இதுல இந்தியன் பேங் இதுலயா ஓபன் பண்றாரு அப்பறோ
தெர்லியே
செங்கன் பேக்கர் இருந்தா ஆய்ர ரூவா
செரி
கரூர் வைசியாவா இருந்தா அஞ்சாய்ர ரூவா
ம் இல்ல எப்டி இருந்தாலும் எஸ் பி ஐ ல தான் ஓபன் பண்ணுவ
நம்பர் போட்டு ஓபன் பண்ணிட்ருந்தீன்னா மொபைல் நம்பரு கரெட்டா குடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஆதாரு இரு இருந்தாலும் ஆதார் கார்டு வாங்குவாங்க அது ஆதார் அப்டேட் பண்ணிருவாங்க
அங்கதான் நம்ம அண்ணந்தா ஓபன் பண்ணி குடுக்கு
ஆ அப்
அவுங்களே அப்புறோ ஏ டி எம் கார்டு வந்தா அவ்ங்களே இது பண்ணக்குவாங்க
ஏ டி எம் காடே தேவ இல்ல பாப்பா பாஸ்புக் அக்கவுண்ட் நம்பரு வந்துருச்சுன்னா போதும் எடுத்தோடனே ஜி பே ஓபன் பண்ணாம போன் பே ஓபன் பண்ணனு வச்சுக்கோ ஆ ஆ ஆதாரு ஏ டி எம் கார்டு டெபிட் கார்டு நம்பரு லாஸ்ட் நம்பர் கேட்காம அத வச்சு ஓபன் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் வரும் அத ஏன் ஓன் ஆதார் கார்டுக்கு ஊட நம்பர் மாறி ஆ அந்த பாஸ்புக்ல எந்த நம்பரு குடுத்தருக்க அந்த நம்பரு வச்சுதான் ஓபன் பண்ண முடியூ பேங்க் அக்கவுண்ட்
ஆ அ ஆதாரு கால்ல எதோ நேம் சேஞ்ச் பண்ணுமாமா ச்சீ நேம்ங்கிற பாருங்க நம்பர் வந்து நம்மளோட நம்பரு வந் து இது பண்ணுமா ஆட் பண்ணுமா
ஆ
அதனால கூட ஓபன் பண்ணம் ஓபன் பண்ண முடியாதே நீங்க அதெல்லாம் வந்து ஆப் பண்ணுங்க ஆ
யாரோட் நம்பர்ருது
அதுல அம்மாவது ஆஹ்ஹ அப்பாவது
ஆ அப்றோ பேங்க் அக்கவுண்ட் எந்த நம்பர்ல ஓபன் பண்ண
எம்படுதுல
அப்ரோ எப்டி வரும் ஆ பாக்குறது பிரச்சனையே இல்ல
ஆ
பத்து பதினஞ்சு நாள் ஆகூ நம்ம மாறதுக்கு
எது
எப்டியு ஒரு வாரோ பத்து நாள் ஆயிரு நம்பர் மாறுரதுக்கே ஆதார் கார்டுல ஒடனேலா மாறாது
செரி செரி
அது ஒரு ஃபார்ம் மாறி குடுப்பாங்க அது என்ரோல்மெண்ட் நம்பர்
பார்டர்ல இருக்காங்க அக்கா யா நான்தா அக்கா தங்கச்சி ஆ அம்மா வன்ட்டாங்க ஆ சொல்லுங்க
யார் கேட்டது
எ தாத்தா ஆப்போசிட்ல இருக்காங்க இல்ல
வர்லயா
ம் ஹூம்
சரிங்க
எத்ன மணிக் போனீங்க நேத்து
நேத்து ரெண்டு மணிக்கு வந்த வீட்டுக்கு வருமோது ரெண்டே கால்
நைட்டியோடியே போயிட்டிங்களா
ஆமா
இப்ப வேற யாரு கூப்புறா எங்க அப்பா கூப்பிடுது உங்களுக்கு கால் கட் ஆயிருமா
ஆமா நா கட் பண்ணி கூப்புறே இரு
செரி
ஆ